இப்போ அப்டி அந்த படங்கள் அப்டின்னு எடுத்துக்கிட்டா நெறைய பேரு வந்து எனக்கு தெரிஞ்சி அந்த ஒரு தரவ பாக்குற படமாதா இருக்கூ நா நெனைக்கிறே ஏனா எல்லாரு வந்து சொல்ற ஒரே கருத்து அந்த அப்ப இருந்த மாதிரி இல்ல யார கேட்டாலு இப்ப இருக்க இளைஞர்கள கேட் ட்டாலு என்ன சொல்லுவாங்கன்னா அப்ப இருந்த மாதிரி ஒரு படம் இல்ல ஏனா நெறைய படங்கள் அப்ப எடுத்த படங்களே இப்ப எடுத்து வச்சு பாக்குற நெறைய பேர் இருக்காங்க நா நெறையா பாத்ருக்கே ஏன்னா நானே பாத்ருக்கே அந்த மாதிரி நீங்க எதாச்சு உங்ளுக்கு அதே மாதிரிதா இருந்தது அந்த படங்கள் விஷயத்துல
ஆஹ் அது உண்மதா ஏனா அ எ எல்லாரு சொல்ற மாரிதா நானு சொல்லுவே அப்ப இருக்குற படம் மாத்ரி இப்ப இல்ல என்னன்னா அப்பெல்லா தயாரிப்பாளர்கள் பாத்திங்கனா ஒரு படோனு எடுத்துட்டா அதுக்கு வந்து அந்த தொடக்கம் வந்து நல்லா அழகா காம்ச்ருப்பாங்க அதுக்கப் அப்றோ நகைச்சுவை கலந்திருக்கு அதிரடி இருக்கு அதுக்கப்றமா அதுல ஒரு சோகம் இருக்கு எல்லாமே இருக்கு ஒரு படம்னு எடுத்தா அந்த ஒரு கதம்பம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதா அப்ப இருந்த படங்கள்லா வந்து இருந்தது ஆனா இப்ப இருக்கற படம் வந்து அந்த கதம்பம்னே சொல்ல முடியாது இது என்னானா ஒரே ஒரு பூ ஒரு பூவ எடுத்து அத எப்டி பிச்சி கொதறி வெக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்னா பண்ணிறாங்கனா அந்தவ் அத எடுத்து ஒரு ஒரே ஒரு சின்ன நிகழ்வுதா அந்த படம் முழுக்க அந்த நிகழ்வுக்காண்டி தேவயில்லாத விஷயங்கள்லா காமிக்கிறது அந்த மாதிரி குப்பைப்படங்களு எடுக்றாங்க அது போக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு இருக்ற ஒரு நல்ல படங்களு எடுக்றாங்க அந்த மாரி பாத்தோனா நெறைய படங்கள் இருக்குது ஆஹ் இப்ப வந்த படங்கள்ல வ அவங்க குறிப்பிட்ட அந்த தயாரிப்பாளர்னு சொல்ல முடியாது அது படங்கள் பாக்கவு நமக்கு தே ஒரு சில படங்கள் வந்து சரி இது நல்லா இருக்கு இப்ப வந்ததுல இது எதோ பரவால அப்டின்னு சொல்ற அளவுக்கு வேண்மா இருக்கு ஆனா அப்ப இருக்ற படோ அளவுலா இப்ப எடுக்குறாங்களான்றது வந்து ஒரு கேள்விகுறிதா இப்ப கூட உக்காந்து நம்ப பழைய படம் வந் து உக்காந்து பாத்தோனா பாக்க தோணு எனக்கு கூட ஒரு போன வாரம் எதோ ஒரு அ எம் ஜி ஆர் படம் ஒன்னு போட்டாங்க நாகேஷ் அவர்கள் அ கூட் இணைந்து நடிச்சது நானே உக்காந்து அது ஒரு புன்னகையோட அந்த ஒரு சந்தோஷமா அந்த படத்த பாக்ற மாரி எனக் கே இருந்தது ஆனா அதுக்கப்றோ வேற எதோ ஒரு படம் போட்றாங்க எங்க அம்மா தூங்கிட்டாங்க அந்தப அது என்ன கதையே ஒண்ணுமே புரியல அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ரொம்ப இதா இருக்குது உங்களுக்கு அந்த மாரிலா தோணிற்க்கா இப்டி தூக்கம் வர மாரி நெறைய படங்கள்லா இருக்கு இல்லையா அந்த மார்லா நீங்க ய அனுபவ்ச்சிருக்கிங்ளா
கண்டிப்பா அதாவ்து நீங்க சொல்ற அதே தா அ எனக்கு வந்து படம் பாக்கலா அப்டீன்ட் நா து பகல் வேலைல நம்ம எப்போ நம்ளுக்கு தோணுதோ நம்ம அப்ப அந்த இதல டி வீ லதா பாப்போ அந்த டி வி ல ஒரு அப்போ ஒரு இது இருந்தப்பொ ஆர்வருந்தப்பொ இப்பெயு உ இருக்கு சொல்லி பாக்கலா அப்டின்னு நம்ப பாக்கம்போது எப்டி இருக்குன்னா போட்ட கொஞ்ஜொ படம் ஆரம்பிச்சு ஒரு போயிட்டே இருக்கு கதை என்னன் நானு புரியணு புரிய வைக்கணு அப்டின்ட்டு நானு எவ்ளவோ வந்து அ பாப்பே அந்த கதை அப்டியா இருக்குமோ இப்டியா இருக்குமோ எ ஏ மனசுக்குள்ள ஏதாவ்து ஒன்னு நெனச்சிட்டு இருப்பே கடைசில என்ன ஆகுனா என்னையே அறியாம நா தூங்கிருப்பே ஏனா அ கொஞ்ஜொ கிட்டத்தட்ட வந்து இது அதாவது ஒரு கதையோடைய அந்த விறுவிறுப்பு அதோடைய அடுத்தது என்ன அடுத்த கட்டம் என்ன அப்டின்னு நம்ப மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு அந்த மூள வந்து நம்ள தூங்க விடாம அத யோசிக்க சொல்லிட்டே இருக்கு இது என்ன பாரு அத என்ன பாரு நம்ள தூங்க விடாது மொதல்ல அத கவனத்த வந்து அதுல செலுத்த சொல்லு ஆனா இப்ப இருக்க இந்த படல்லாம் கதையே புரியல அப்டிங்கிற மாதிரி நம்ம மூள நம்ம இல்ல நம் ம மூளையே என்ன ஆகுதுன்னா தூங்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்டிங்கற மாதிரி ஆஹ் அது வந்து தூங்கிடுது ஒரு கட் படத்துல மேல சொல்ல போனா அதுதா நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு இசையம அதாவ்து ஒரு படோ எடுத்துக்கிட்டா அதுல வந்து அந்த இது யார் யொ அப்பத்தி அப்ப இருந்தவங்கலா கரெக்டா வந்து சொல்லுவாங்க இது இந்த படமா இந்த மாதிரி எடுத்துருக்காரா அப்ப கண்டிப்பா அந்த ஒரு தயாரிப்பாளரா தா இருப்பாரு ஆனா இப்ப வர படத்துக்கு யாருமே யாரு இந்த தயாரிப்பாளர் இது என்னன்னே தே இப்ப ஒருக்க சொல்லப்போனா யாருமே தெரியாது இது யாரா இருப்பாங்கன்னு தெரியாது ஏன்னா யோசிக்கிற அளவுக்கு ஒன்னு அது பெருசா இருக்க மாட்டேங்குது இது இந்த படத்தோடைய இது எடுத்தது யாருன்லா யோசிக்கிறதே கெடையாது ஏனா அ எப்ப யோசன வருனா அந்த படொ நல்லா இருக்குனா யாரு அவங்கள பாராட்டனு புகழனு பேசனு அப் டீனு ஒரு எண்ணோ வரு அப்பதா வந்து அந்த படொ பாக்கும்போதெல்லா இந்த எண்ணம் தோணனு ஆனா பை இப்ப இருக்ற படோ பாக்க வந்து அந்த எண்ணம் தோண மாட்டேங்குதுன் தா நெனைக்கிறே
ரொம்ப சரியா சொன்னிங்க ஆஹ் நீங்கஸ் சொன்ன மாதிரி ஒரு படோ நல்லா இருக்கு அப்டின்னா நமக்கு அந்த டேரெக்ட் ட்ரு யாரு இவுங்க ஆ அப்டின்னு நமக்கு அந் ஏனா திரும்பயு அதே படத்த அவரு குடு ப்பாரு அதே ஒரு வெற்றி படத்த ஒரு நல்ல அப்ப நமக்கு அந்த ஒரு பேர் தெரிஞ்சுரு ஆ இவங்க வந்து இந்த படம் தா டெருப் பாரு இவருடைய படம் வந்து உண்மையாவே நல்லா இருக்கு அப்டின்னு ஒரு இது நமக்கு குடுக்கு ஆனா இப்ப இருக்கிற படங்கள் வந்து நீங்க சொன்ன மாரி நமக்கு பேரூ தெரியாது நம்ம தெரிஞ்சுக்கவு விருப்பப்பட மாட்டோ ஏனா அந்த அளவுதான் படங்கள் வந்து இயக்கி இருப்பாங்க ஆஹ் ஒண்ணு கிடையாது ஒரு ஆஹ் ஒரு கதாநாயகன் இருக்கானா அந்த கதாநாயகனுக்கான வேல அங்க என்னானே நமக்கே தெரியாது அப்பெல்லா வந்து இந்த கதா கதாநாயகனுக்குலா அவங்களுக்குனு ஒரு குணநலன்கள் இருக்கு ஒண்ணு இல்ல இப்ப இருக்ற நம்ம அம்மா அப்பாட்ட கேட்டோனா சொல்லுவாங்க அவங்க அஹ் எம் ஜி ஆர் தா ரொம்ப சிறந்தவர் அவர நாங்க சும்மாலா வந்து முதலமைச்சர் ஆக்கல ஏனா அவர் வந்து அவருடை அவருடைய குணநலங்கள் அவ்ளோ ஒரு நல்லாதாருக்கு போற்றத்தக்கதா இருக்கு ஆஹ் உண்மையான வாழ்க்கைல அப்டி இருந்தது அவரு வந்து படத்துல நடிக்கைலயு அந்த படமா பாத்துதா அவரு நடிப்பாரு அதுவன அஹ் மக்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்த குடுக்கு அவரு பாடுறது சரி அவருடைய குணநலன்கள் அதுல காமிப்பாங்க அஹ் நேர்மையா இருக்கணு உண்மையா இருக்கணு அப்படின்றத வந்து அப்டி வேறூன்றி இருக்கு அது மாத் தியே நம்மளயு அது வழிநடத்து அப்டிங்கம்போது அ அவர் வந்து அப்டி ஒரு நீங்கா ஒரு இத எடத்த வந்து பிடிச்சாரு அப்டிங்கம்போது இப்ப அந்த மாரி இருக்காங்ளாங்க கேக்கம் போது ஒரு கேள்விக்குறிதா ஏனா ஒரு அ அந்த படம் பாக்கம்போது நம்ம மனது குள்ள வந்து அப்படியா வேரூன்றி இருக்காணு அந்த கதாநாயகனு சேரி அந்த தயாரிப்பாளரு சே வேரூன்றி நிக்கையிலதா அந்த படொ வந்து முழுமையா ஒரு வெற்றி அடைஞ்ச படமா வந்து அப்பல்லா சொல்லுவாங்க வருடத்திற்கு ஒரு படொந்தா வந்து வெற்றி அடையு அ ஏனா அந்த அளவுதா படொ எடுப் பாங்க அப்டின்றதுதா அப்பலா போட்டா போட்டியாருக்கு ஆனா இப்ப பாத்திங்கனா வருடத்திற்கு எத்தன படொ வருது எத்தன படம் போகுதுன்னு தெரியல ஆனா எந்த படமு எனக்கு தெரிஞ்சி ஒரு வெற்றி அடஞ்ச படமா சொல்ல முடியாது அந்த அளவுதா வந்து இருக்குது
கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயொ வந்து அஹ் அப்ப இருந்த படொல்லா அந்த நூறு நாள்கள் ஓடுனா வந்து பெரிய படம் நூறு நாட்கள் மேல கடந்து ஓடுன படங்கள்லா இருக்கு அப்டின் சொல்லி சாதன பண்ண படங்கள்லா இருக்குன் சொல்லுவாங்க ஏனா அது அத் தன இருக்காற படொல்லயே ஒரு படொ வந்து அப்ப இருந்த படத்துல அவ்வளவு நாட்கள் ஓட்ன படமா ஆஹ் ஒரு தயாரிப்பாளர் அப்ப இருந்த ஒரு பட தயாரிப்பாளர் வந்து சொன்னார் அப்பலா ஒரு வெற்றி விழா ஒரு வெள்ளி விழாவா வந்து கொண்டாடுவாங்க அந்த மாதிரி ஏனா படொனு எடுத்துக்கிட்டா அது வ மக்கள் கிட்ட எந்த அளவுல போய் அது அட அது போய் சேந்துருந்தா இத்தன நாட்கள் அந்த காலத்திலயே வந்து ஓட்னதா வந்து பேசப்பட்ருக்கு அப்டினு ஆனா இன்னு ஒரு விஷயொ என்னன்னா வியக்கத்தக்க ஒரு விஷயொ என்னனா இப்ப நெறையா வந்து என்னென்னமோ வந்து புது விதமா இந்த தொழில்நுட்பத்த பயன்படுத்தி வந்து என்னென்னமோ வந்து பெறகு தயாரிப்பாளர்களு அது பண்ணிட்டு தா இருக்காங்க ஆனா ஆ அந்த மாதிரி படங்கள் வந்து திரும்பி போட்றது அந்த திரையரங்குலன் கேட்டா இல்ல ஒரு கடந்த ஒரு ஒரு இருபது ஒரு பதினைந்து அப்டீனு அந்த வருஷ கணக்குல எடுத்த படொல்லா எடுத்து வச்சு பாத்தா கூடோ அப்டித்தா இருக்கு ஆனா இதுக்கு முந்துன படொல்லா வந்து பாத்தா ஒரு சின்ன ஒரு என்னானா கம்மியான செலவுல பண்ண ஒரு கிராமங்கள்ல எடுத்ததா இருக்கு இல்லனா வந்து ஒரு உண்மை கதை கிட்டத்தட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு படமா இருக்கும் அந்த படத்தை என்ன ஆகுன்னா அப்ப நூறு நாள் ஓடுனத விட அத திருப்பி எடுத்துட்டு வந்து இப்ப திரையரங்கள போட்டாலும் ஓடும் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து அப்ப அவங்களுக்கு தெரியாது இந்த இது பிற்காலத்துல வந்து பேச படுவாங்க தயாரிப்பாளருக்கே தெரியாது ஆனா இப்ப வந்து பாத்தா அத எடுத்துட்டு வந்து போடுறதெல்லாம் உண்மையாவே வந்து பாராதவங்களும் பாறாங்க பார்த்தவங்கள இதை விட ஒரு விஷயம் என்னன்னா பார்த்தவங்க வந்து பாக்குறாங்க அப்பனா எந்த அளவுக்கு அந்த படத்தோட அந்த தன்மை ன்றது அத அத வரவேற்புங்கிறது அதிகமா இருந்தா அத திரும்பி ஒரு தடவை இல்ல இப்ப இருக்க இது எடுத்துக்கிட்டோனா அப்படி கிடையாது ஒரு தடவை தான் பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம் எப்ப தோணுதோ அது ஓரு அங்கங்க ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்து பாத் தா நல்லா இருக்கும் அத மட்டும் பா த்தட்டு விட்டுருவோம் மத்தபடி பூராலாம் உட்காந்து நம்ம பக்க போறது கிடையாது என்னைக்குமே இல்ல சில பேர் வந்து ஒரு சில படங்கள் வந்து படிச்சிருக்கலாம் நல்லாவே எடுத்திருப்பாங்க அதை மட்டும் தான் பாாங்க ஆனா அப்ப இருக்கிறது ஆரம்பத்துல இருந்து முடிக்கிற வரைக்குமே என்ன பண்ணுவாங்க ந அந்த படத்தை பாாரத்துட்டு எத்தனை தடவை பார்த்தாலே ஏன்ன எங்க வீட்டுல பார்ப்பாங்க அத்தன தடவையும் அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் ஆனா இப்ப இல்ல
ஆஹ் ரொம்ப சரியா சொன்னீங்க அஹ் இப்பெல்லாம் நிறைய படங்கள் வந்திருக்கு இல்லையா அந்த தொண்ணூர்கள் எடுத்த படங்கள் எல்லாம் திரும்ப வந்து அ தேட்டர் திரையரங்குகள்ல ஓடயல ந பார்ப்பேன் என்ன இது அப்ப வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிருச்சு ஆஹ் மக்களுக்கு இருந்து இதான் புடி க்குது அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்களுக்கும் சேரி அந்த அஹ் திரையரங்குல இருக்குவங்களுக்கு தெரி தெரிஞ்சிருச்சு அப்ப வந்து அந்த பழைய படங்கள்ல எதெல்லாம் வந்து நல்லா ஒரு அஹ் ஹிட்டா ஓடுன படம் அந்த படத்தைய தூக்கி திரையரங்குல திரும்பி போட்டு இப்ப கூட வசூல் பண்ணிருக்காங்க போது அப்ப எந்த அளவுக்கு இதோடைய ஒப்பீடு எப்படி இருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து மோசமா இப்ப இருக்கிற படங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஒப்பீடு வந்துருச்சு அஹ் நிறைய படங்கள் எல்லாம் வந்து இப்பயையும் அப்போ ஓடன படங்களை வந்து திரும்ப ஓட விட்டு அஹ் திரையரங்கள வந்து அவ்ளோ தூரம் ஹிட்டா இப்ப கூட ஓடுனது பார்க்கல வியப்பாதான் இருக்குது உம் அப்ப வந்து ஏன் அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து இந்த இதுக்கு போறாங்கன்னா அந்த இளைஞர்கள் வந்து அந்த அதிரடியாவே விரும்புறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு திரைப்படம்னு எடுத்துட்டா வந்து அஹ் அதிரடியம் நிறைய வச்சு பாடல்கள் எல்லாருக்கும் பிடிக்குதுன்ற காரணத்துக்காக ஏதோ ஒரு பாடலை வந்து நிறைய திணிச்சு இதுலயே வந்து ஹ ஓட்டிடுறாங்க படத்தை தவிர ஆஹ் படத்துல வந்து முக்கியத்துவம் காட்ட மாடுறாங்க கதை கருஹ் என்ன இருக்கு அதெல்லாம் முக்கியத்துவம் வந்து காட்ட மாட்டுறாங்கன்னு தான் நான் வந்து முழுதுசா அப்படிதான் நான் நினைக்கிறேன் அஹ் அதனாலதான் நிறைய படங்கள் பாருங்களே இப்பல்லாம் அஹ் எது இருக்கோ இல்லையோ அந்த பாடல்களை வந்து நிறைய பெருசா காமிச்சுடுவாங்க அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா அஹ் அதுல உள்ள ஒரு முக்கியமான ஒண்ணு ரெண்டு காட்சிகளை பெருசா காட்டுவாங்க அதுக்கப்பறம் உள்ள முழு படமும் பார்த்தோம்னா அந்த அளவு பெருசாவே நமக்கு தெரியாது அஹ் இதுக்காக தான் நம்ம இந்த படத்துக்கு வந்தோமா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய அளவுக்குெல்லாம் வந்து விட்டுடும் ஆனா அது வந்து கொஞ்சம் ஏமாற்றம் பெரிய ஏமாற்றமா தான் இருக்கு இப்ப திரையரங்களை போய் இப்படிப்பட்ட படங்களை போய் நம்ம காசு கொடுத்து அதிக விலைக்கு உட்காந்து பார்க்கும் போது நேரமும் செலவாயி எல்லாமே செலவாகங்கும் போது அது ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துது இல்லையா
கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் ஏன்னா எனக்கும் நடந்திருக்கு என்னன்னா வந்து நாங்க எல்லாரும் போனோம் எங்க என்ன நானு என்னுடைய தோழிகள் எல்லாரும் போயிருந்தோம் ஆஹ் அப்படி வந்து ஒரு கஷ்டப்பட்டு வந்து அந்த காசல்லாம் இது பண்ணி திடீர் முடிவு எடுத்துதான் ஏதோ ஒரு பழத்துல வந் து திரையரங்கள ஓடுதே அப்படின்னு சொல்லி அடிச்சுடிச்சு ஒரு படம் ஆரம்பிச்சு ஒரு பத்து நிமிடத்துக்கு மேல ஆச்சு நாங்க போய் உட்காறோம் பொதுவா சில படங்கள்லாம் வந்து புரிய ஆரம்பிக்கும் அங்க போய் பாத்தா மொத்த கதையுமே வந்து புரியல அ என்னடா இ து புரியல அப்படிங்கிற மாதிரி இதுக்க வந்து இந்த இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு தோண ஆரம்பிச்சது அஹ் நிச்சயமா நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னது ரொம்ப உண்மையான ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த படங்கள்ல பொறுத்த வரைக் கும் நிறைய விஷயங்கள் வந்து அத பத்தி சொன்னீங்க உங்க கூட பேசினதுல மகிழ்ச்சி நன்றி
நன்றிங்க